ஆ வணக்கம் தோழி
வணக்கந்தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்டீங்களா
இன்னு இல்ல தோழி சாப்புட்ல நீங்க
நா செஞ்சுட்டேங்கோ பசங்களலா ஸ்கூல் வேண்டிருந்தே எ பையனு கு அதனால வந்து செஞ்சு மட்டு முடிச்ட்டே டிஃபனு லன்ச்சு இதுக்கு மேல தாங்க தோழி சாப்புட்ணு லேட்டா லேட் ஆவுங்கோ
அப்டிங்களா சூப்பர் சூப்பர் நா நீங்கதா எல்லா வேலையு முடிச்டீங்க தோழி ச ரொம்ப சந்தோஷோ நாங்க இன்னு முடிக்கவே இப்பதா எழுந்து வரோம் பெட்ட விட்டு
தோழி மா சாப்பாடு வேல மட்டு தாங்க முடிஞ்சிருக்கு மீதி எல்லா இருக்கு இல்ல எப்டி பாத்தாலுமே
அது என்னாங்க தோழி கொஞ்ச நேரத்துல ஒரு ஒன் ஹவர்ல செஞ்சிட மாட்டோமா பெருக்கிறது தொடைக்கிறது கழுவுறதெல்லா ஆ ஆ வேற என்ன தோழி
சொல்லுங்க தோழி என்ன பண்
நாங்க எதுவும் பண்ல தோழி இது மேல தா டீ போட்ணு பூரி செய்லாம் பிரேக் ஃபாஸ்டுக்கு அப்டின்னு ஐடியா பண்ணிருக்கே தோழி கே ஒயிட் குருமா தோழி
வயிட் குருமா ஓ வ வயிட் குருமாலா நீங்க செய்வீங்களா தோழி இந்த பக்கோ கொஞ்சோ கம்மி தான வயிட் குருமா செய்றது
நல்லா இருக்கு தோழி பூரிக்கு நல்லா இருக்கு
யாரு அதிகமா வயிட் குருமா இந்த பக்கோ செய்ய மாட்டாங்க இல்லையா அதுக்காக கேட்டே இந்த பக்கோ பண்றீங்களா வயி்ட் குருமால வப்பிங்
ஆ செய்றவங்க செய்றாங்க தோழி
எப்டிங்கோ செய்விங்கோ
அதா எல்லா ஒரு என்னென்னா ஒரு அஞ்சு வெஜிடபிள் கேரட் பீ பீட்ரூட்டு பீன்ஸு பீட்ரூட் இல்ல கேரட்டு பீன்ஸு உருளக்கெழங்கு அப்பறோ பட்டாணி
உம்
இதெல்லா கட் பண்ணி சின் சின்தா கட் பண்ணி கழுவி வச்சுடணூ தோழி அப்றோ கொஞ்சோண்டு எண்ணெ வே நல்லா எண்ணெ விட்டு பட்ட லவங்கம் சின்ன வெங்காயவன் ச்சு பெரிய வெங்காயம் யேட்சி சின்ந்தா கட் பண்ணது வெச்சிருக்க ஒரு ரெண்டு வெங்காயோ செரிங்களா ஒரே ஒரு தக்காளி
உம்
பச்ச மொளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வனக்கிட்டு
ஆ
அப்றமா வந்து இந்த வெஜிடபிள் எடுத்து போட்டுருங்க பச்சமிளகா பச்ச மொளகா காரத்துக்கு ஏத்தப்லே போட்டுக்கோங்க
உம்
அப்றோ தேங்கா ஒரு முந்திரி முந்திரி ஒரு அஞ்சு அறு ஏழுமுந்திரி பருப்பு போட்டு
ஆ நீங்கோ எல்லா கிரேவிக்கு மே முந்திரி போடுவீங்ளா இல்ல இதுக்கு மட்டும் தா முந்திரி போட்டு அரப்பீங்ளா சிக்கனு மட்டனு எல்லா
அதெல்லா இல்ல தோழி இதுக்கு மட்டும் இந்த ஒயிட் குருமா பன்னீர் கிரேவி எல்லா முந்திரி போட்டு அரைப்பே தோழி உம் அது மிக்சில அரிச்சி வச்சிட்டு கொஞ்சோ கொஞ்சோண்டு உடச்சக்கல்லியோ தேங்கா முந்திரி
உம் உம்
மிக்சில அரச்சிட்டு இதெல்லா வனக்கிருக்கோ இல்லிங்ளா அதுல ஊத்திட்டு தேவயானந்தாலவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சோ ஒரு அரஸ்பூன் கரம் மசாலா வாசனைக்கு
உம்
சரிங்ளா போட்டு மூடி ரெண்டு மூணு விசில் நாலு விசில் விட்டேன்னா குருமா ரெடி ஆயிடுது சொல்லி கொத்தமல்லி
அது க கலர் மாறாதா நீங்கோ கரம் மசாலா போடுறன்றீங்கில்ல
அது சி சிட்டிக்கு எப்டியு நம்ம மஞ் லைட்டா மஞ்சள் போடுவோ இல்லிங்ளா
அப்ப அது கலர் மாறு இல்லிங்ளா அங்க வெள்ளையா எப்டி வரு
வெள்ளையன்னா ஒரு மாதிரியா ஒரு இந்த கலர்ல வரு லைட் கலர்ல வரு அது ஓகே தோழி நம்ம கரம் மசாலா வேணுன்னா போட்டுக்கலா இல்லேன்னா வேணனா வுட்டுட்லா நம்ப இஷ்
சேரி சேரி சேரிங்க அதுதா கேட்டே அப்ப காரத்துக்காகன்னா பச்சை மொளகா தா போட்டுக்கணு வெ சப்போஸ் வெள்ளை உம் ம்
சொல்லுங்க சொல்லுங்க
ஃபுல் வெள்ளையா செய்ற மாரி இருந்தா பச்சை மொளகா மட்டுந் தா போட்டுக்குணு
ஆமா தோழி ஆமா தோழி
ஆ ஆ சரிங்க தோழி நா கண்டிப்பா நா அத வந்து ட்ரை பண்ணி பாப் ஆமா அது பூரிக்கு ரொம்ப நல்லா எந்த இருப்பாங்க தோழி சாகு அப்டின்ட்டு சொல்லுவாங்க அது பேர் இரு ஆ நீங்க சொல்ற மாரிதா வெள்ள கலர்ல இருக் கு நா ப்யூர் வெள்ளியாயிரு நல்லா இருக்கு அது பூரிக்கு மட்டுந்தா குடுவாங்கோ அ நாங்கெல்லா விரும்பி சாப்டுவோங்க தோழி இல்ல இங்க வந்து இந்த ஊர்ல நா எங்கியு அத பாத்ததில்ல இப்ப இந்த சொன்னதுனாலதா நா அத செரி எப்டி செய்வீங்கன்னு ன்றதுனால கீர
இதெல்லா எங்க ஹஸ்பண்ட் தா மிஸ் தோழி சொல்லி் கொடுத்தது
பரவாலிங்கோ நெறைய டிஷ்
அல்ல
க்கே அவரு கத்துட்டிருக்காங்க போல
அ அவருக்கு பிடிச்சதெல்லா எனக்கு என் அவர்னா அவருக்கு எனக்கு சரி புர்சன்
பாங் இல்லிங்க தோழி உங்க பசங்க கூட நல்லா சமைப்பாங்க போல எங்கிட்ட உங்க பெரிய பைய வந்து ஆமா தோழி சொன்னாங்கோ மட்டன் கிரேவி வந்து சூப்பரா ரெசிபி சொன்னாங்கோ தோழி எப்டி அவுங்க அவுங்க எப்டி கத்துக்கிட்டாங்க தோழி நீங்களே விடுவீங்களா செய் வீட்டுக்கு வீட்ல
தெர்லிங்க தோழி எனக்கு நீங்க தா புதுசா சொல்றீங்க தோழி
இல்ல அவுங்க செய்யீறாங்களா தோழி ழி செஞ்சிட் காங்களா அதும் வந்து அ கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்து கேக்கு சொல்லுங்க
ப் செஞ் அ நா அது எங்க அம்மா வந்து அதிகமா விட மாட்டாங்கோ பட் இருந்தாலு நா செஞ்சிருக்கே ஒன்னு ரெண்டு வாட்டி அப்டின்ற மாரி அவுங்க ஒரு புதுமையான மெத்தட்ல சொன்னாங்கோ தோழி அதுவல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா வந்து கடசியா தா அவுங்க சேர்த்துவாங்களா அந்த ஃபிளேவருக்காக
தெர்லிங்க தெர்லியே எனக்கு கேக்குது கேக்குது நீங்க பேசுறது நல்லா ரீச் ஆகுது சொல்லுங்க சொல்லுங்க நல்லா தொலைபேசி அலைப்பெடுத்துக்கங் இல்லிங்க நீங்க சொன்னீங்கள உங்களுக்கு உங்க பையன் வந்து நல்லா சமைப்பானீங்களா எனக்கே ஒரு ஷாக்கா இருக்கு அப்டியே ஷாக் கில்லே நீண்டிட்டது
ஆமாங்கோ நா கேட் டேன் மட்டன் கிரேவி வந்து அ இப்டிலா எல்லாமே சொன்னாங்கோ எண்ண ஊத்திட்டு இந்த மாரி கறி கழுவி வச்சுக்கிட்டு அத வந்து வாஷ் பண்ணிட்டு அ போட்டு நல்லா வணக்கிட்டு அ மஞ்சளு உப்பு எல்லாம் போட் டு அ மசாலா வந்து ஆட்டி விட்டி எல்லா அத வந்து ரக்கி அதுல ஊத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்ளுக்கு என்னென்ன தேவையோ சிக்கன் மசாலா அதெல்லா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டு கொஞ்சோ லாஸ்டா ஆட் பண்ணுவாங்கோ அந்த அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு லாஸ்ட்ல பாத்தா நீங்க முன்னாடி போட்றத விட கொஞ்சோ கடை கடைசியா சேத்தி பாருங்க அப்டின்ட்டு சொன்னா தோழி அதனால ஒரு வேள நீ தா ட்ரைனிங் குடுத்துருப்பீலோ
இல்லைங்க தோழி அவுங்க ஹாஸ்டல்ல இருக்காங்கல்லையா ஹாஸ்டல்ல இருக்கா அல்லயா பசங்களோட பசங்க செஞ்சி சாப்ட்டுக்கணு போல
ஓ கத்துட்டு இருப்பாங்க அதா லேர்ண்ட்டுனு
ம் ஆமா தோழி
இந்மாரி விட்டாங்க பேர் கூடுக்கலகுறாங்க செய்யறாங்க இப்ப என் பையன்ல்லாம் பாத்தாக்கா நெறைய பேர் மாட்டேன்றா தோழி வீட்லே இருக்கான் வெளியே போன்னு நா சொன்னாலுமே கூட இப்ப லீவ்லல்லா வந்து மிங்கல் ஆவ்மாட்டேன்றா கொஞ்சம் அந்த வெளியூரு அப்டி போல அவுங்க கொஞ்சம் பசங் கூட சேந்து மிங்குள் ஆயி வெளில போறது வருதுல்லாம் பண்ணுவாங்க போல இல்ல
ஆமா தோழி
ஆ அவுனுக்கு எவ்ளோவோ நாங்க சொல்லிட்டோங்கோ அவுங்ளுக்கு ஆனா எங்கேமே போ மாட்டேன்து வெளில சுத்து செய்ற்தெல்லா தனிமையிலே ஆமாங்கோ தனியாவே இருக்கணுன்ட்டு நெனைக்கிறாங்க நா அதுதா சொன்னே எ என்னோட வீட் டுகாருக்கு வந்து இந்த பிளஸ் டூ முடுஞ்சிருட்டு முடுஞ்சிட்டு நம்ப எங்கயாவுது லாங் டிஸ்டன்ஸா கொஞ்சம் போட்டர்லா ஹாஸ்டல்லு அந்த மாரி எங்கயாவுது செயினலாம் அப்டியே நல்லா ஒரு காலேஜா போட்டு பாத்து போட்டுவுட்டர்லா நம்ப போயிட்டு அப்பப்ப கூட பாத்துணு வர்லா அவங்க பசங்க கூட மீங்கள் ஆவட்டும் அங்க சாப்பாடு வகைகள் எல்லா எப்டின்ட்டு தெரிஞ்சிகிட்டோ ஏனா வீட்லன்னா ஹோட்டல் அதிகமா கேக்குறது செய்யற்து கொஞ்ச கூட ஒரு கண்ட்ரோல்ல இருக்க மாட்டன்றாங்க தோழி கோவம் வரு து அதிகமா அந்த மாதிரி இதுவாறாங்கோ ச்ச அதுதா நா சொன்னே பிளஸ்ட்டூ வரிக்கும் மட்டும் இங்க போதும் ஆ பிளஸ்டூ முடிட்சி காலஜ் எங்காச்சு போட்டுடு கான்சன்ட்ரேட் பண்ணுவங்கோ ப்ரெண்ட்ஸ் கூடயும் வெளிய போறது செய்ற்து ஒரு ச ஓரளவு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள்ள சேர ஆரம்பிச்சிருவா நம்பள கொஞ்சம் கொஞ்சமா அப்பா அம்மாவே எல்லாமே அப்பா அம்மா மேலயே டிபெண்ட் ஆவுறாங்க தோழி அது வந்து கொஞ்சம் மாறணும் இல்லையா ஆம்பள பசங்க அப்டி இருக்க கூடாது இல்லையா அவுங்க வந்து அவுங்களுடைய வேல என்னவோ அது பாத்துக்கணும் ஆ ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்க அப்பாம்மாதா எல்லாமே அப்டின்ற மாதிரி அதுனால கொஞ்சம் அவன வந்து டிஸ்டன்ஸா எங்கயாச்சும் சே க்கலாம் அப்டின்ட்டு யோஷ்ச்சி வச்சிருக்கே தோழி உங்க பசங்க செட் ஆயிட்டாங்களா நீங்கோ தொலுவா சேத்தே ஒன்னே ஸ்டார்ட்டிங்ல
அலு அ அவுங்கவுங்க லைஃப்பு தனியா இருந்து பழகிட்டானுங்க அது மட்டும் உண்ம
ஆ ஹா இருந்துக்கறாங்கோ ஒன்னு அதல்லா இது பண்ணிட்டு இல்ல இப்ப பரவால்லிங்க தோழி இது வேலக்கு போறது அதெல்லாமே கூட எதுவுமே இது நா செய்ய மாட்டே பண்ண மாட்டே அப்டின்டல எதுவு அடம் பிடிக்
அதல்லா இல்ல தோழி அவங்ளுக்கே இ ய மை கற்ற வேல கொடுத்துருவோ இல்லங்களா அதுக்கத் பொறுப்பு நீ செஞ்சுதா ஆவ்ணுன்ற போல இருந்துச்சுன்னா அவங்க வந்து செஞ்சுதா ஆவ்ணு அதுல பேய்ன்னாருக்
ஆஹா இப்போ நைட் டியூட்டி செஞ்சுட்டு வராங்களாங்க தோழி
ஆமா ரெண் ரெண்டு பேருமே நைட் ஷிப்ட்டு தோழி
கண்ணு முழிக்றாங்களா அது கஷ்டமாருக்கு என்னால முடியல அந்த மாரி ஏதாச்சு இது
அதுலா இல்ல அவனுங்க வந் அவனுங்க வீட்ல இருந்தாலு சரி அவனுங்க நைட்ஷிஃப்ட் தா பாக்றாங்க வீட்டல்லா விட்டு டெய் நைட்ல்லா முழுச்சுட்டு பகலெல்லா தூங்குறானுங்க
அது சரிங்க தோழி இப்ப நீங்க சொல்ற மாரி நா கூட எடுத்துக்குன்னங்னா வீட்ல இருந்தாக்கா நா நீங்க சொன்ன மாரி டி வி பாத்துக்குட்டோ மொபைல் பாத்துக்குட்டோ ரெண்டு மணி வெரிக் கி கூட நா கூட அமைதியா இருந்துருவ அதுவே வந்து ஒரு வேலைக்கோ இல்ல வேற எடத்ல எங்னா போம்போது அந்த தூக்கோ கன் ட்ரோலே பண்ண முடியாது அது நெறைய நா உணர்ந்திருக் க அதனாலதா நா கேக்கற அ இப்ப அங்க வந்து தூக்கோ வருது செய்யிறது அதெல்லா அவுங்ளுக் கு அது இத்வா இல்லயாமா ஓ
அது பழகிடுச்சு பழகிடுதுல்ல தோழி அவுங்க வந்து சும்மா இல்லிங்ளல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டீ குடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்க போ இங்க போன்றதுனால அதுல பேய்றான்களே தவர அந்த மைண்ட் செட்ல போறனால தூக்கோ வராது
ஆஹா அப்டி
ஆ இங்க மெடிசிஸ் ஆ எல்லா குத்துறாங்கலா எல்லா ப்ரொவைட் பண்ணிறாங்க மிஷின் காஃபிதா தோழி இதுதாகுது ஆமாங் ஆமா தோழி ரெண்டு மணிக்கெல்லா ஃபுட் அவ லன்ச்சாட்டோ குடுத்ர்றாங்க நைட் ரெண்டு மணிக்கு சாப்பிட வச்சிர்ராங்க
ஆ
மூன்நன்னா தோழி
சேரிங்மா
ஏ பெரிய பையே எதுருந்தாலு வேல செய்வா தோழி ஆனா சின்ன பையேதா கஷ்டப்பற்றா எடுக் பிடிக்கில பிடிக்கிலன்னு கத்ட்ருக்கா
ஆ
இந்த பைய் இந்த பையே கொஞ்சோ அருவியா சின்ன பையே கொஞ்சோ தெளிவாருப்பா பெரிய பையே கொழ்ந்தியாருக்குமா ஆனா இவனோட அவே வேல சொன்னா நல்லா வேல செய்வா இங்லீஷ் ப் படிகிறது பேசுறது தால பெரிய பையங்கிட்ட அவ்ளோ டேலண்ட்ருக்கு சின்ன பையனுக்கு அவ்ளோவா இல்ல நீ என்னு சின்ன பையன்ட்ட ஹாண்ரைடிங் நல்லாருக்கா பெரிய பையங்கிட்ட ஹாண்ரைடிங் நல்லா இப்டிதாருக்கு பையங்குள்து ஆனா நல்லா டேலண்ட்டு யோசன பண்ணி செய்ணு யாருகிட்ட எப்டி பேசுணுன்றது அப்டின்றது பெரிய பையனுக்கு நல்லா தெரியு தோழி
அது சூப்பர் தோழி அந்த மேனஸ்சு பேசிக் மேனஸ்ன் கத்துக்கிட்டாவே அவுங்கோ நல்லா ஒரு நல்லா ஒரு வேலைக் போர்றதிலயாருக்ட்டு அதுலயாருக்டு எல்லாமே அட்ஜஸ்மெண்ட் ஆயிறாங்கோ
கண்டிப்பா தோழி
ஆம்மா அது பெரிய விஷியோல்லியா
அதே நா சின்னப் பையே வந்து ரொம்ப மொரடா கத்திக்கினே இருக்கு தல வலிக்கு அது வீட்ல இருந்தாவே எங்ளுக்கு தலவலிக்கு தோழி ஏ ஃப்ரெண்டுக்கு கேட்டா சொல்லுவாங்க எப்டிதா ஓரி ஆறியோ தெர்லன் வாங்கோ ஃப்ரெண்ட்ஸ்
ஏ பைய கூட கொஞ்சோ அப்டிதாங்கோ தோழி பொண்ணு வந்து சொல்றதெல்லா கேட்டுப்பாங்கோ எல்லாமே பண்ணிடுவாங்கோ ஆ பைய வந்து கொஞ்சோ அட்ஜஸ்ட் ஆகுறதே கஷ்டோ தோழி நீங்க சொன்ன மாரி அதா அந்த வேலைக்கு போகும்போதுதா அந்த பக்குவோ அந்த இதெல்லா வரோனு நெனைக் கிற நானோ ஒரு வேள காலேஜ் ஜெல்லா முடிச்சி இதா கொஞ்சோ இதா ஆவாங்க போல நானோ எவ்வளவோ சொல்லி தராங்க தோழி. அப்ப கூட அவ கொஞ்சோ மாத்திக்கணோ அவனோடய பிஹேவியர் எல்லா மாத்திக்கணோங்க தோழி
செரி செரி தோழி சொல்லுங்க தோழி வேற என்ன விஷ்யோ
காஃபி டீ எல்லா குட்ச்சிட்டீங்களா தோழி
இன்னா தோழி
காஃபி டீ எல்லா குட்ச்சீட்டீங்களா
இன்னோ இல்ல தோழி இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டுதா போய் ஸ்டவ்ல வெஸ்ட் வந்துருக்கே
செரிங்க தோழி வணக்கோ நம்ம இன்னொருக்கால்ல பேசலா நன்றி
நன்றி நன்றி தோழி வாங்க தோழி நா வர்ணோ தோழி உங்க லைனுக்கு இப்ப அப்பறமா வர்ட்டா